நெட்டு் ஸ்லோவா இருக் கா
இல்லயே நெட் ஸ்லோவா இருக்க மார் தெரிலயே இல்ல இப்ப மேல நம்ப ஃபைவ் குடுத்துருப்போம்ல அந்த ஃபைவ் வந்து முடிஞ்சிருக்கு இப்ப எனக்கு ஒன் ஒன் செட்டு அ ஒன் செட் ஃபை முடுஞ்சு அத சமிட் குடுத்துட்டே நானு இப்பதா எனக்கு ஒரு டொன் ட்டி முடுஞ்சுருக்கு
ட்வென்டி அப்ப இன்னு உங்கள்ட்ட கால்ரு
ஆ ட்வெண்டி முடிஞ்சிருக்கு இப்ப அடுத்த ஃபைவு ட்வெண்ட்டி ஃபைவு அ டுத்த ஃபைவ் செ ட்டு வந்துருக்கு அதத்தா பாத்துட்ருக்கே ஆ அதா பாத்துட்ருந்தே ஓ அப்ப தேர்டி வரை இருக்கு அ ஆ சேர் சேர் சேர் நேத்திக்கிதா ஒரு த்தவுங்களுக்கு நா ரெக்கமன் பண்ணே இந்தத ஆ என்னோட ஃப்ரெண்டு ஒரு த்த இருக்கா மதுரைல அவனோட ஒய்ஃபு ஏற்கனே ஜெய்ஸ்டா கேட்டுட்டே இருந்தாங்க அதுல போயிட்ருந்தாங்க டி ஆர் பண்ணாங்க அவ ஒய்ஃபுக்கு நேத்து தா அனி
ஜோஸ்டாக்லா இப்ப டி ஆர் தா இருக்கா வாய்ஸ் ஸுல்ல
இல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நா வந்து போடும்போது ரெக்காடிங் இருந்துச்சு
இப்பல்ல
ஆ இப்ப அதுக்கு பின்னாடி ரெக்காடிங்கே வரதில்ல பாத்துக்கங்க இப்ப ஆனா வந்து இ ப்ப மே மந்த் இருக்குல்லயா மே மன்த்து வந்து சில்ட்ரன்ஸுக்குனு வந்துருந்துச்சு நல்ல ஒரு டீம் அது நல்லா இருந்துச்சு அதாவது ஒன் டூ ஃபைவ் கிளாசஸ் ஒன் டு டுவல் இயர்ஸ் வரை சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸ் வரையு ஆ பிள்ளைங்களுக்கு வந்து ரீடிங்கு ரீடிங்கு அந்த இது என்னன்னு என்னால உள்ளே போய் பாக்க முடியல ஏன்னா கொழந்தைங்களோட ஆதார் வந்து கே ட்ருந்தாங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க வ ச்சிருக்கவங்களுக்கு வேண்ணா அது கொஞ்சொ யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கு அது என்னால ஓபன் பண்ணி பாக்க முடியல ஆனா சொல்றே இந்த கொழந்தைங்களுக்கு வந்து சைல்டு ஸ்பீச் அப்டின்னு சொல்ட்டு போட்டு நல்லா வச்சிருந்தாய்ங்க என்கேஜ்டா அதுக்கு ரிவாட் எல்லா குடுத்துருந்தாங்கன்னு நெனைக்கிறே அமௌண்ட் ரிவார்ட்ஸ் எல்லா குடுத்திருந்தாங்க அதுக்கப்புறோ டீச்சர்ஸ் க்குன்னு போட்டாய்ங்க ஆனா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணல அவங்க டீச்சர்ஸ் க்கு போட்ருந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணல
ம் ம்
அத அப்ளை பண்ண சொன்னாங்க அப்ளை பண்ணிலா வச்சிருக்கே நானு
ம் ம்
அதுக்கு பிறகு எதுமே சொல்லல அவிங்க அப்டியே விட்டாச்சு
சேரி சேரி சேரி
தல்லா சில்டரன்ஸ்க்கு வந்துச்சுனா உங்களுக் கு அனுப்
ஆ ஓகே ஓகே இல்ல எனக்கு ஜோஸ்டாக்கு இது வரையு வந்ததுல்ல வேண்ணா எனக்கு அந்த ஆப்பு கொஞ்சோ சென்ட் பண்ணி விடுங்க
டாக்கு நம் பிளேஸ்டோர்லயே இருக்கு ஜொய்ஸ்டாக்கு அப்டின் சொல்லிட்டு
ம் ம்
ன்னீங்கன்னா அது லிங்க்கு லி்ங்க் அனுப்புவாங்க என க்கு லிங்க் அனுப்புனாங்க அப்டின்னா அது லிங்க் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள போனோன்னா அடுத்தடுத்து மெசேஜ் ஆனா என்ன அதுல ஏன்னா மீட்டிங் போட்டுட்டே இருப்பாங்க டெய்லி மீட்டிங் போட்டு டெய்லி ட்ரைனி்ங் குடுப்பாங்க இப்டி பண்ணனும் அப்படி பண்ணனும்னு டெமோ வரும்
உஹம் உம்
டெமோ வரும் பிள்ளைகளுக்கு என்னன்ன பண்ணனும் அப்படின்னுல்லாம் வரும்
ஹம் ம்
நம்மளுக்கு யாச்சு ஏதாவது ஒரு ஆதார் கொடுங்கடா ஆதார் நம்ம போட்டாலும் ஆதார்ல இருக்க நம்பர் தான் தான் அவங்க கேப்பாங்கே யாராவது பன் பண்ணுங்கடானா எவனனுமே பண்ணம் பக்கத்து இதல்லாம் அனுப்பி விட்டேன்ண்ணுங்க பிள்ளைங்க வச்சிருக்கீங்கன்னா பண்ணுங்கன்னு அதுகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டதுக
இல்ல அந்த மாதிரி ஏதாவது வந்தா இல்ல ஏதாவது இந்த மாதிரி கால் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரிலேட்ட ஆஹ் ரிலேட்டடா இருந்தா சொல்லி விடுங்க
மெசேஜ் பண்ணிருக்கீங்கல்ல ந கண்டிப்பா இனிமே கான் களிய இருலாம்
நான் சேவ்பண்ணி வச்சிருக்கேன் ஹம் ஓகே கண்டிப்பா
பேர் வருதுலா
இதுல தீபா காட்டுது
ஆஹ் தீபாதான்
ஓகே உம்
அதுதான் கேட்டுட்டு இருப்பா பாப்பா ஆ இங்கிட்டு ஒரு ஃபிரெண்டு புடிச்சிங்களா
ஏ உண்மையில இதுல நல்ல பிரெட் படிகிறாங்கப்பா புஷ் பாஒரு அப்படின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு அ அந்த பொண்ணு பாவோ பேசுறக்கு ஆள் இருக்காது போல ஆ
நேத்திக்கு ரெண்டு மூணு கால் பேசுன அந்த பொண்ணுட்
ம் ம் ம் நானு அவட்ட ரெண்டு மூணு கால் பேசுனே ஆனா நல்லா பேசுவாங்க தொன்னா நல்லா அட்வைஸ் பண்ணு நமக்கு
இந்த குட்டி புள்ள வச்சிருக்குல அது அதான ஆ இத ஒடம்பு சலன் வேற சொல்லிச்சி ஒடம்பு சரியில்ல அ ரோமம்வாட்டர் ஊத்த சொன்னாங்க அப்பிடின்னுதா சொல்லிக்கிட்டு இருந்துச்சி நேத்திக்கி
ஃப்ரென்ஸ் அதே மாரி ஒரு பையன்கிட்ட முதல் பேசின பையன் இன்ன வரைக்கு எனக்கு காண்டக்ட்ல இருக்கா ஐ மீன் சேவ் பண்ணல நம்பரு பட் ஆனா ஹாய் சிஸ்டர் என்ன பண்றீங்கன் கேக்குறா
ம் ம் ம்
எனக்கு ஆப்ல கால் முடிஞ்ச்சி நா வேற டாஸ்க்கு பண்ணலாமா வேணாமான் பயத்துல இருக்கே நா நீங்க பண்ணுங்க எதனாலு அப்பிடின்னா அவன் அவனா அப்புறோ ரெண்டு மூணு நம்பர்ஸ் குடுத்துருந்தா எனக்கு நா இவுங்ககிட்டல்லா கொஞ்சோ பேசுங்க கொஞ்ச சேஃப்ரன் செக்கியூரு சே நா ம் என்னோட பசங்க ரைட்டா எடுத் ஆ அப்பிடின்னா ஆனா நா பண்ணல எதுக் பசங்கட்ட போயிட்டு அப்பிடின்
அ எனக்கு நா பேர முத பாக்குறது நேம்ம பாத்துட்டு ஓரளவுக்கு லேடிஸ் நேம்மா இருந்ச் நா அந்த நம்பர் எடுத்து நா பேசுறது நம்மளுக்கு யோசனையா இருக்கல இதில் இ செந்தில்குமார்னு வேற வருது
ஆனா அது கேள்தா நெனைக்கிறே ஆ ஆ நான் யோச்சுட்டு இன்ன வரைக்கு எடுக்கல
ஆ கேள் எனக்கு கால் வந்துச்சுடி கூப்டுங்க என்னய அப்டின்னு அதுக்கப்றோ நா கூப்ட்டே அது வந்து கேள்லா வந்து
அ அப்டியா நானு எனக்கு மெசேஜ் போட்ருந்தாங்க உம் அப்புடியா ஆ நானு செந்தந்துக்குமா இருக்குது அவரு வந்து வந்து நா என் ஃரீ யூ ஆர் யூ கால் அப்டின்னு போட்டுருந்தாரு ஐய்யயோ இது என்ன செந்திலுன் இருக்கு ஆன பிச்சர்ஸ் முருகன் போலிங்ஸ் ல்ல இருக்குக்கே னு யோசுச்சிட்டே இருந்துட்டு இல்ல சார் நானு ஃபிரியா இருக்கு மா நானே இன்ஃபாம் பண்றே அப்டின்னே அப்றோ திருப்பி நானு கூப்ப குடிக்கவே இல்ல அதா நேத்து கல்யாண போய்ட்டு வந்துல்ல ரொம்ப பேசவே இல்ல நானு உம்
நானே சாய்ந்தர படுத்து தூங்கிட் எந்திரிச்சி ச்சே இப்டி நெட் ஆன் பண்ணோன்னே கால் வந்துச்சு கால்லதுன்னு யாரோ ஷீலா அப்ப அப்டின்னு வந்துச்சு
உம் ஐயோ நா மொத மொத ஒரு ஒரு பொண்ணுட்ட பேசுனே பயங்கர உ டாபிக்கு
ம்
பேசும் போல அந்த பொண்ணு அப்டியே மைண்ட் செட் பண்ட்டாங்க அவ்ளோதா வேற ஒன்னு என்னத்த சொல்றதா அவிங்கள எல்லா ஆ
நெறைய அப்படிதா உ அதா நெறையா பேர் அப்டிதா இருக் காங்க அது எங்க அம்மாதா சொல்லுவா ங்க உன்னோட அதாது நீ எப்படி இருக்கியோ அதே மாரியே உனக்குலா ஃப்ரெண்ஸ் அமைறாங்க பிள அப்டினுவாங்க எ ஃப்ரண்ட்ஸ்ல் எல்லாருமே என்னைமாரியேதா இருப்பாங்க பாத்துக்கங்க எ நம சந்து சேந்து இருக்கு பாறெல்லா ஒரே மாதின்னு வா ஸ்கூல்லயு அப்படிதா காலேஜ்லயு டுத்த இப்ப வேல ப பாக்ற எடத்துலயு அதே மாரிதா தா இருப்ப பா துக்கங்க அதுக்குதா எங்க அம்மா சொல்வாங்க வந்து சேந்துருக்கு பாரு எல்லா உனே மாரியேதா இருக்கு பாரு அப்டின்னுவாங்க
அப்டிதா நமக்கு அமஞ்சாதா நமக்கு பெஸ்ட்ரா தெரியுது
நம்ம ஃபிரெண்ஸ் எல்லா ஒருத்தி வந்து என்ன பண்ணிருக்கா வீட்டுல வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ட்டாங்க அவ பாத்தேனா ஆமாங்க பாவோ அவெல்லா
ச்சி ஆனா இப்பல்லா டைவர்ஸுங்கறது நார்மல் ஆயிருச்சு
அதெல்லா ரொம்ப ஓவருங்க அவன்ல்லா எனக்குலா கோ கோவமா வரு என்ன அப்பா அம்மா சொல்லு அப்பா அம்மா சொல்றத கேக்க வேண்டியதா எப்ப கேக்கணு அத
ஆ ஆமா எ உண்மைய சொல்லப்போன போனவா ஆ அம்மாப்பா பேச்ச கேக்கணும்னு சொல்றவங்க ஏ அம்மாப்ப பேச்சு கேட்டு அவங்க ஏ மொதோ வளரல மொதோ வளர்ற ஸ்டேஜ்ல அவங்க அம்மா கூட தான இருந்துரு
உ ஆமா
அப்ப நல்லது கெட்டதுன்னு நீங்க அப்ப நல்லது கெட்டத அப்ப அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கலையா அவங்க கைக்குள்ள தா வளர்ந் து பையனா இருக்கா
வச்சிருக்காங்க நல்லாதா இருந்திருக்காங்க நல்லா தா சொல்லுவா ஃபோன் பண்ணி அக்கா நல்லா பாத்துக்கறாருக்கா அப்டி தாங்குறாருக்கா அப்டிக்கா இப்டி க்கேன்லா சொல்லிட்ருப்பா சரிடி நல்லபடியா இருந்தா சரித்தா அப்டின்னு சொல்லுன் நா சொல்லுவே அதுக்கப்புற பாத்தீங்கன்னா நா த்தனாருக் கல்யாண ஆயி நாத்தனாரு பேங்களூரு போயி இந்த பிள்ள இருக்கிறதெல்லா பா த்துட்டு என்ன வந்து சொன்னான்னு தெர்லங்க இங்க வந்து ஒரே வாக்குவாதம் பண்ணி கன்சிவா இருந்தாங்க கன்சிவா இருக்கிறவள கொண்டு வந்து விட்டுட்டு போனவந்தே
ஆத்தாடி பாவங்க்கா அதெல்லா ரொம்ப கொடுமையான விஷயோ
ஏழு மாசந்தாங்க கல்யாண ஆயி கன்சிவா இருக்குவள கொண்ட்டு வந்து அ ம்மா வீ்ட்ல விட்டு போனதோட சரி அப்பறோ கூட்டிட்டு போய் வளகாப் பு பண்ணி மறுபடி அனுப்ச்சு விட்டாய்ங்க அதோட அவ்ளதா பா த்துக்கங்க இன்னு பெறந்த பிள்ளைய வந்து பாக்கல இப்ப அந்த பிள்ள வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டு படிக்கிறா
அப்பாடி
தா ஆ டைவர்ஸ் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டுட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா
ம்க்கும் யக்கா நா சொல்றே இவங்கல்லா வந்து இனி வா அவ என்ன டைவர்ஸ்
இல்ல நா இவ டைவர்ஸ் குடுக்க மாட்டயின்ட்டா நா டைவர்ஸ் எல்லா தர முடியாது நா கைல பொம்பள புள்ளைய வச்சிருக்கே நா டைவர்ஸ் குடுத்துட்டு நீ வேற எவனத்தயாது கல்யாணோ பண்ட்டு நீ நீ பாட்ல போயிருவ இந்த பொம்பள
இல்ல அப்பிடி கேக்க கூடாது நம்ம வந்து இதுக்கா அந்த பிள்ளைக்கான சேஃப் இந்த அப்பாவாகி நீ என்னா பண்ண போற
அதா சொத்து எழுதி வைக்க மாட்டாய்ங்களாங்க அது நாத்தனார் சொன்னாளா அஞ்சு லட்ச ருவா வா லாயர்ட்ட சொல்லி சொன்னாளா
உம் ஆ அஞ்சு லட்ச ரூபாங்குறது இப்ப இருக்க அந்த பொம்பள பிள்ளைக்கு என்ன வாங்க முடியு ஆ ஆமா
இவ சொல்லிட்டா உங்க சொத்து சொகம்ல்லா வச்சசுருக்கீங்ள நீங்க அந்த சொத்துல பாதி எழுதி வச்சு வச்சுருங்க அப்டின்ட்டா
அ அப்டிதா நம்மல்லா கேக்கணு எனக்கு தெரிஞ்சு அ
அப்டியே உனக்கு டைவர்ஸ் தரணுமா இத்தன வீடு கட்டி வெச்சுருக்கீங்கல்ல அத்தன வீட்ல எத்தன் நாளைக்கு இவ்ளோ வருஷோ வாழ்க போச்சு எனக்கு எ பிள்ளயோட வாழ்க்க போச்சு அதனால சொத்துல பாதி எழுதி வச்சுருங்க மீத நீங்க என்ன வேணாலு பண்ணிக்கங்க அப்டின்றா
உம் அப்டிலா முடியாதுன்னா அவன்லா எதுக்கு இருக்க நானா இருந்தே கொன்ரணும்ங்றே
விட்டா ஐயோ லா அங்க போய் ஜட்ஜ் திட்டி விட்டார ஏன்டா நீ எல்லா பொம் ஆம்பள தா அப்டின்னு கேட்டுட்டாங்ளா ஒரு லேடி இது வந்து த நீ என்ன ஆம்பள தானா ஒனக்கு என்ன அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு என்ன நீ இப்டி பண்ணிக்கிட்டு இருக்க ஒனக்குன்னு ஒரு பொம்பள புள்ள வந்திருக் அந்த பொம்பல பிள்ளய எப்புற நீ பாக்க போ கூட மாட்டியா வக்க மாட்டியான்னு பயங்கரமா புடிச்சு திட்டி விட்டாங்களாங்க
ம்
தேவயானத மாச மாச நீ இவ்ள அமௌண்ட்
அதா குடுக்கணு குடுத்தே ஆகணு நானா இருந்த கேட்ருப்பே அ
குடுத்துறாதா டைவஸ் குடுத்தன உனக்
குடுபோ குடுத்தோம்னு வெச்சுக்கவே ஒன்னு இல்லாம போயிருவோக்கா
அதுதா நீ குடுக்கவே குடுக்காதன்டே இல்லக்கா நா குடுக்க மாட்டேக்கா ஆ இப்ப பாருங்க இப்ப அந்த பொண்ணு நைத்து படிக்க இதல்லா அவன் தா எல்லாமே செய்யுறா ஃபீஸ் கட்டுறருந்து மாச மாச அமௌண்ட் எல்லா அவன் தா குடுக்குறா குடுத்துட்டு இப்ப அடிக்கடி போ ஃபோன் வேற பேசிக்கிருவா போல ஃபோன் பேசுறது பேத்டே டிரெஸ் எல்லா எடுத்து அனுப்புறது வைக்கிறத அவ இவ்வள சொல்லிடே நானு சொல்லிட்டே பா பா நீ வந்து உ புள்ளைக்கு சொல்லி அனுப்பு என்ன ஆயிரந்தா இருந்தாலு சொந்தோ பந்தோ இருந் தாலு அவன பெத பெத்தவே செய்றது தா செய்றது ஏன்னா நாளைக்கு அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கனா உங்கல தேடி கண்டிப்ப அவே வருவியா வாழ்க போனது போனது இருந்தாலு அவ வ வரத்தா செய்வியா அதனால நீ பேசு உ மகள பேச சொ போலாவரட்ட பேச சொல்லி இது வேணும்பா அது வேணு ப்பானு சொல்ல சொல்லு அப்பயாவது அவஃஅக்கு பாசோ வரு கண்டிப்
கேக்கணு அப்பன்ட்ட கேட்டாதா புள்ளைக்கு நல்லது
கேட்டதா உனக்கு வலி பொறக்கு நா ஒருத்தி நம்ம எனக்கு அப்ப வேணா நீ மட்டு போதுமா அதெல்லா வேணவே வேணா பணோ இல்லாட்டி ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது நம்ம கூட இப்ப பாருங்க கூட பெரந்த அக்காங்க ரெண்டு பேரு பாத்துக்கங்க அவளுக ரெண்டு பேரு ஆ ரெண்டு பேரு நல்லார்கால்கலா பண வசதினு நல்லா இருக்காள்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய வந்து ஒதுக்கி வச்சு அவளுக ரெண்டு பேரு சேர்ந்துக்கிட்டாளுக பா
ஆ
அவ ஃபோன் பண்ணி அலுகுறா பாருகா எ பிள்ளயயு என்னயு இப்படில்லா பேசுறாளுக வைக்கிறாளுக ஏங்க ஒரு புருச இல்லாதவ அம்மா வீட்ல தானே இருந்து ருப்பா அ அம்மா அவளு வேலக்கி போறா இத்தனைக்கு ஸ்கூலுக்கு வேலக்கி போறா அவ வீட்டுக்காரெ அனுப்புறா நீ வந்து அவனுக்கே செய்யற அப்டின்னு பேசுறாளுகளா
ஆனா ரொம்ப கஷ்டம் சில பேரு புருஷங்கள் இருந்தும் கஷ்டப்படுறவங்க ஒரு ஒரு கேட்டகரியில இருக்காங்க புருச இல்
நானு சத்த மணிக்கேன்டி இப்டி இருக்கும் போது உ ஒங்க அக்கா தங்கச்சி தாண்டி ஒரு ஹெல்ப்பு என்னக்கா போக்கா ஒன்ன அளவுக்கு கூட அவளுக்கு வந்து எ மேல ஒரு பாசமே இல்லக்கா எனக்கு அ நீ நா வந்து ரொம்ப வருச் ஷமா நாங்க எல்லா ஒன்னா இருக்கோங்க அவங்க அந்த பிள்ள நானு எல்லாமே
ஆ
கோர்ஸ்ஸு ரெண்டு பேரு ஒன்னா பண்ணோ நானு அவளு அப்ப இருந்தே நா பழக்கோ அப்றோ ஸ்கூல்ல வந்து வேல பாத்தா எங்க கூட தா வேல பாத்தா இப்போ மறுபடியு அதே ஸ்க கூல்ல தா பா அப்றோ காலேஜ்க்கு போய்ட்டு அப்றோ மறுபடியு எங்க ஸ்கூல தா வேல பாத் துட்ருக்கா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனனா கூட ஃபோன் பண்ணிருவா என்னக்கா பண்னனு இப்டிக்கா அப்டிக்கான்னு கொஞ்சோ சஜஷன் கேப் ப்பா எ கிட்ட இப்ப நா தனியா இப்ப அவ தம்பி ஒருத்தே இருக்கா கல்யாணோ பண்ற ஸ்டேஜ்ல இருக்கா பொண்ணு பாருக்கா அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நா தனியாதாக்கா போயிட்டே உ தனியா